துன்னே
ஆ சொல்லுமா நல்லாருக்கியா
நல்லார்க்கனே நூறு தடவ ஃபோன் பண்ணாலு நூறு தடவ நல்லாருக்கியானு கேக்கர்துக்கு தானே அண்ணே வேணுங்குறது
ஆமா ஒருதடவ கூட ஒரு தடவ கூட நா நல்லால செல்லிட கூடாதுல்ல அதுக்கா தா
அதா அண்ணன்டா இந்த கொரங்கு மாம்பழத்த தூக்கிட்டு போய்ருச்சிடா
ஆனா கொரங்கு ஒரு தரோ தா தூய்ட்டு போனுச்சி ஆனா நீனு ஓராயிரோ தரோ சொல்ட்ட பாத்யா
அங்க எத்தன தடவ இந்த கொரங்கு வந்து எங்ளுக்கு ஏ மாம்பழத்த தூக்கிட் போவுன் தெரியல நானு கல்லெல்லா தூக்கி வீசுறே அண்ணே அந்த ம் நா நம்ம அடுத்த ஊரு போற வழிலபாரு ஆ ஒரு பாலோ பெரிய பாலோ ஒண்ணுருக்கு பாரு
ஆ ஆமா
அந்த எடத்துக்கிட்ட
ம்
எவ்வளோ கொரங்குனே
ஆ கொரங்கா
ம்
ஆ என்ன அந்த பக்கத்தூர்ல ஒரே கொரங் கொரங்கா தெரியுது இவ்ளோ கொரங்கு தெரித்
இதே அதுவே இ இங்கே இங்க எங்களுக்கு இர்கர்த்லே அதுதா பெரிய பாலோ
ம்
ம் இந்த கடைசிலந்து அந்த கடைசி வரைக்கு
ஆ
போவுன்னே
என்னல கொரங்கு மாரி நி நின்னுட்ருக்க அதயா ஆய்க்கு ஆயக்குட பாத் பாதி மாம்பழோ ப
ஏ நா பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல சாப்ட்டா ஹெல்த்தினு இருக்கே
ம்
ஹெல்த்தின் சொல்லிருக்காங்க அது நல்லா ஆயிரு பொட்டுக்கல்ல அல்லி அல்லி அப்பப்ப வாயில கொடுக்கற நீ சாப்டனே ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
நாங்களு பொட்டுக்கல்ல அப்பப்ப சாப்ட்டு தா இருக்கோ கெடக்கிறப்பப்ப பொட்டுக்கல்லைய போட்டுட்டுதா இருக்கோ
முதல்ல கிளி இருந்துச்சு அத குருஞ் சாப்புடுவ
ம் ராணி எங்க அத்த வீட்டு பக்கத்துல கவிதா வீடு ஒண்ணு இருந்துச்சுல
ஆமா
எங்க அத்த வீட்டு பக்க கவிதா வீடு பெரிய வீடு ஒண்ணு இருன்ச்சுல அத வித்துட்டாங்க வித்துட்டாங்களா
யாரு விற்த்தது
எங்க அப்பாதா எத்துட்டார் எல்லாருக்கு வித்து பங்கு பங்கு கொடுத்தாச்சு அது எல்லாருக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கலாமா அதனால வித்துட்டு எல்லாருக்கு பங்கு கொடுக் ப அவ அவளுக்கு என்னன்ன பண்ணண குடுத்துட்டா அண்ண தம்பி
நம்மளுக்கு என்ன குடுத்தாங்க
நமக்கு எதுவு குடுக்கல நம்ம எதுவு வாங்கவு கூடாது நெனச்சு இருக்கீங்க
தம்பி அப்பல்லா சொல்ல கூடாதுனே
அப்பனா சொல்லணுடா எனா இல்லன்னா நீ வந்து பண போற வீட்டு புள்ளைய வளச்சு போட்டுதனு சொல்லிருவங்கடா நம்மள
சொன்னா சொல்லட்டுமே அவ சொல்ற காரலா இந்த காலத்துல வாழ முடியானே பெத்த புள்ளைக்கு அம்மா அப்பா கொடுக்குறாரு அதெல்லா நீ வேணானு சொல்ல கூடாது புரியுதா
மாவ் கொடுக்க இன் கொடுக்கல இன்னு கொடுத்தாலு வேணான் சொல்ல சொல்லிருக்கே குக்குற பங்கையு தம்பிக்கே குடுத்துட்டு நாணு அ தம்பிக்கே கொடுக்க சொல்லிடே நல்ல சொல்லிருக்கே
கேளு நா நாத்தநார் கொடுமைய காட்ட ஆரம்பிச்சுடுவே
நாத்தனா கொடுமைய காட்றியா
ஆ நேத்து அண்ணணே மூளை இல்லாம பேசறாங்க உனக்கெங்கடி போச்சு மூள அப்டி கேப்பே
ஆ
ம்
எதுக்கு போய் ரொம்ப போயிட்டு வாங்கிட்டு கருமோ அவங்க ஏதா சொல்லுவாங்க நமக்கு சுடு சொ
ஆமானே ஆமா ஆமா கண்டிப்பா
ம்
அவைங்க வறாங்கே
எனக்கா எதுக்கு வேணா சொல்லி சொல்லிட்ட
இதுக்காண்டே ஒன்னு சேர்ந்திங்கனே சொல்லிருவாங்கன்னே அப்புறோ
ஆ நம்ம சம்பாதிச்சுக்குட்டு நம்ம இருந்துட்டு போயிட்டு போயிட்டுருப்போ
ஆமா இருக்கோ இல்லையோ நம்ம வீட்ல இருக்க க களிய கூட கிண்டி சாப்டுவோமே ம் ம் எதுக்கு கேக்றே
இருக்குறத வெச்சு அட்ஜஸ் பண்ணி சாப்ட வேண்டியதா
நம்மளு படையப்பா படத்துல மாரி ஒரே நாளே ஓஹோனு
ம் ஹும் அதா ஓஹோ ஓஹோனு பாட்டு பாட வேண்டிதா அப்பப்ப
வா ஆ சொல்லுணே
இல்ல அடிக்கடி காணா போயிறிய
ம் டவரு அப்டி லிங்காயி லிங்காயி வருதுனே இத்தனைகு பைவ் ஜி தா கடைக்கிது
ஆ
ம் நனைச்சி பாறேன்னே அப்டி நம்ம அந்த மாரி ஒரு பாட்ல ஒஹோ வந்டம்னா என்ன ஆகுறது ஒ
சூரியவம்சோ சூரியவம்சம் மாரி ஆயிரு
ம் ஒரே பாட்டா பணக்காரனா ஆயிர்லா மய வந்து சிரிக்கிறாகன்ருப்ப அம்மா வந்து கலெக்ரா வந்து ட்ரெயின்ல நிக்கு குடும்பத்தோட கம்பி மாத்தாப்பு வச்சிகிட்டு லாலா லாலானு பாட வேண்டியதா
ம்
ம் அப்புறரோ என்னா பண்றிக எப்பல்ல இங்க பொழுதெலா பொழுதெலா போகுது உனக்கு டிவிலா இல்லாம பொழுது போதா இங்க டிவி இருக்கவு அங்யே போயிருக்கலா இங்க உகாந்து எப்டி பொழுது போது உனக்கு
அங்கே போனா அம்மா சமச்சி வக்காதே
ஓ சமச்சுவக்கிறக்காக போரியா அப்ப அம்மாவையே இங்க கடத்திட வேண்டிதானே
வரமாட்டிங்றாகளே
ஹ
அம்மா வரமாட்டேங்கிது
வரமாட்டறாங்ளா
ம் கோழியெல்லா
ம்
கோழி எல்லா இதுவாயிருமா
இதுவயிருமானா
ஒரு வாரம் தான வீட்ல இல்ல நாய் நாய் கோழி எல்லா புடுச்சி ரெண்டு மூணு கோழிய தின்னு புடுச்சி சுனே செத்து போய் கடந்துச்சி யாரோ கல்ல உட்டு எடுத்து கொன்னு புட்டாங்கன்னே கோழிய
அய்யய்யோ
ம்
ம் பாத் அந்த பா பா பக்கத்து வீட்டு இருப்பாங்ல்ல அவுங்க என்ன பண்றா நல்லா இருக்காங்களா கல்யாணியா பேரு என்ன
கல்யாணி சித்தியா
ம்
அவுகளா நம்ம வீட்டு இந்த வீட்டு பக்கத்துல இருக்கவுளா
உங்க வீட்டு பக்கதுல உள்ளவகதா பின்னாடி இருப்பாகல்ல பின்னாடி உங்க வீட்டுக்கு பின்னாடி இருப்பாகல்ல
ஆ நல்லாயிருகாக நல்லாயிருகாக அவுகலா புலி குத்திகிட் திர்றாயா ஊரே ஊரே புலி குத்திக்கிட் திரியிது
ம் அவ மகதான கட்டி குடுத்துருக்கா அத அங்க பேராவுருணில
ஆ பெரிய மகள பேராவுரிணில சின்ன மகள வந்து கும்மங்குடில
அந்த ஊர்ல உள்ள பெரிம்மா தால எறந்து போயிட்டாக எங்க பெரியம்மா எங்க அப்பா அட எங்க அம்மாவோட அக்கா
ஆ எப்பண்ணே
ஒரு மாச இருக்கு ஒரு மாசமோ ரெண்டு மூணு மாச இருக்கு எறந்து போயிட்டாங்க
ஐய்யியோ
இந்த ஸ்ரீராம் பையனா வருவான் தெரிமா ஊர்லந்து ஒரு பைய வருவான் எங்க அண்ண பைய ஒருத்த ஸ்ரீராம்னு ஒருத்த வருவான்
இந்த சந்தோஷ் பையலுக்கு நல்லா தெரியு
ஆ ஆ ஆ
அவ எறந்து பேய்ட்டா அங்கதா எறந்து பேய்ட்டா போய்ட்டு வந்தோ போயட்டு வந்தோ
அதனால தானே நீங்க காப்ப இதுவன்னிங்க
ஆமா காப்ப காலிட்டு போயிட்டு ருக்கு
ஆ அது யார் சொ நீங்க சொல்லல எனக்கு சின்னண்ணி சின்னண்ணி சொன்னாங்க
ஓ அது தின்னுச்சோ ஆமா கழட்டிட்டு போயிட்டு கழட்டிட்டு போயிட்டு இருந்தோ
ஆ
நல்லாதா இருந்துச்சு நைட்டு எதோ பொரட்டா சாப்பிட்டுருக்குபோல கூட பன் புரோட்டான்னு
அ அ அ
அதபாத்தா ஃபுட் பாய்சன் மாரி ஆயி ஆல்ரெடி அதுக்கு பிரச்சன இருந்துச்சு ஒடம்புல இது போயி மூச்சு குழாய்வே அடைச்சிச்சு மூச்சே உட முடியாத மாரி ஆயிடுச்சு ப்ரோட்டா மட்டு நைட் சாப்ட கூடாது
அப்புல்லா பண்ணுமானே
ஆம்மா வயசானாவுங்களுக்கு ஒத்துக்காதுல்ல நம்மளுக்கு சின்ன பையலுக சின்ன பையலுகலா சாப்ட்டாங்கனா சீக்கிரோ செரிமானோ ஆயிரு அவன் பெரியாள்லா செரிமான ஆவாது புரோட்டா தின்னும்னா அதனால ஆள் காலியாயிருச்சி பா புதுக்கோட்டயில தா வெச்சிருந்தாங்க புதுக்கோட்டையில வெச்சி ஜீ ஹெச் ல பாத்தே ஆ கடைசில பாத்தா கடைசி நேரத்துல காப்பாத்த முடியாதுனு சொல்லிட்டாக
ஐய்யய்யோ
அது செத்து போச்சிமா
பாவந்தானே ண்ண அவங்க சொன்னா நான் சொன்னி அவங்க சொன்னாக அவந்துன் திருவிழாவுக்கு கூப்பல
ஆஹ
வருஷ வருஷம் எப்போது கூப்புட்றான் இந்த வருஷோ எனைக் கூப்புடுல நான் கோவமா இருக்கே அப்டின்னு சொன்னே
ஆஹ
அப்பதா சொன்னுச்சு இந்த மாரினு
உம் திருவிழாவே கொண்டாடல போயிட்டோ திருவிழா கொண்டாடவு முடியாது பால்குடம் எடுக்கல தீயு யாருமே எடுக்கல
அப்பமுட்டு முன்னாடி எடுத்ட்டு ஆவாங்களோ
யாரு அதுவே எடுக்கல நானு கவிதா மட்டும்தா வெள்ளிக்கெழம எடுத்துட்டோம் நாங்க போ ஒரு கிலோமீட்டக்கு நானு
நீங்க இருந்து இருந்தே எத்துட்டீங்கன்னுன்னா அவலா போகவேன்
அதா நாங்க ரெண்டு பேரும் வெள்ளிக்கெழமை எடுத்துட்டோம் இதுங்க பிள்ளைங்க எடுக்கல தேவ கேட்டுட்டே இருந்தே ஏ பாப்பா பால் எடுக்க எப்ப
ம் ம் சரி நீங்க உள்ள தூக்கி போயிருக்காங்க
ஆ
சும்மா பிள்ளைக்கு அங்க சுத்தி ஆச்சு காமிச்சுருக்கலாம்ல்ல
அது காப்ப அவுத்துட்டோம் இல்ல அதுக்கப்புறம் சரி வராதுன்னு விட்டு விட்டுட்டோம் விரதம் மட்டும் இருந்துட்டு வந்துட்டு அந்த நாலு மொறயும் விரதம் இருந்துட்டு அப்றம் விட்டுட்டோம்
சந்தோசமா தா ஓ அப்பவே எல்லாம் போயிட்டீங்க ஒரு வருஷம் அங்கயே இருந்துக்கும் சாமி கும்புட்டேன்
ஆமா அதோட எஸ்கேப் ஆகி ஓடிட்ட
ஆமா
ஓ ஓட ஓட அடிச்சு விட்டு முரிச்சு போட்டு சரி இல நா கூப்பறேன் நா கொஞ்ச ஆளு இருக்காங்க
அ சரி முட்ச்சுட்டு கூப்டு